தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நிலம் வந்து வாங்குறோ ஒரு வீடு வந்து வாங்குறோ அப்டின்னா அந்த எடத்துல வந்து சுத் தி என்னென்ன இருக்கணு அப்டின்னு சொல்லி நீங்க நெனைப்பீங்க தோழி ஏன்னா வந்துட்டு ஆ ஆ நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்துட்டு நம்ம வாங்கி போட்டோ அப்டின்னா ஒரு அஞ்சு வர்ஷ பத்து வர்ஷ கழிச்சு அதுல ஒரு முன்னேற்ற இல்லாங்கு போது நம்ம அது லாஸ்சுலதா வந்து மறுபடியு வீக்கணு இல்லைங்களா அந்த மாதிரி பொழுதுலா நம்ம எதெல்லா பாத்து ஒரு நிலமோ வீடோ வந்து வாங்கணு அத பத்தி சொல்லுங்க தோழி
கண்டிப்பா இப்ப வந்துட்டு நீங்க ஒரு எ அ நெலம் மாதிரி பாக்குறோ அப்டின்னா அது பக்கத்துல வந்துட்டு இப்ப நறைய வந்துட்டு ஹைவேஸ் வருது அப்டின்றாங்க அதுக் கப்பறோ மெட்ரோ வரு அப்டின்னாங்க இதே ஒரு சிட்டிக்குள்ள வாங்குறோ அப்டின்னா பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இல்ல பஸ் ஸ ப பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற மாரியோ இல்ல வந்துட்டு ஒரு பஸ் வசதிகள் இருக்கற மாதிரி அதுக்கப்பறோ தண்ணி வசதிகள் இருக்க மாதிரி இந்த விஷ்யங்கள் எல்லாமே இருக்குற மாதிரி பாத்துதா நம்ம வாங்கனு இல்லனா வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்பறோ வந்து அத வந்து நம்ம அங்க போய் குடியிருக்றமோ இல்லயோ ஒரு வீடு கட்றமோ இல்லயோ பட் இருந்தாலு வந்துட்டு சேரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கி வச்சுக்கலா அதுக்கப்பறமா வித்துக்கலா அப்டின்ற ஒரு இதுக்காக வாங்குனா கூட அது வந்து நம்ம யாருக்காவது வி்க்கிம் போது அவுங்க வந்துட்டு பாப்பாங்க இல்லயா நம்ம வந்துட்டு வாங்கிருக்கிற எடம் மிக்க நல்ல எடமா ஒரு தண்ணி வசதி இருக்குமா ஒரு வ பஸ் வசதி இருக்குமா ட்ரய்ன் வசதி இருக்குமான்றதல்லா பாத்துதா வாங்குவாங்க அப்டி இருக்கும்போது நம்ம அதல்லா வந்துட்டு ரொம்ப முக்கியமா பாக்கணு அப்டின் நெனைக்கறே இதே வந்துட்டு ரொம்ப அவுட்ருல நம்ம வாங்கிட்டோ அது வந்துட்டு ட டெவலப்பே ஆகல அப்டின் இருக்கும் போது அது நம்ம வாங்கி வந்துட்டு நமக்கு வேஸ்டா தான போகு ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர்லயே வந்து அ எனய்க்கு தெருஞ்சவுங்களே வந்துட்டு ஒரு அபார்ட்மண்ட் வாங்கியிருந்தாங்க ஒரு ஊர்ல ஆனா வந்து அது சிட்டிக்குள்ளதா இருக்கு ஆனா கொஞ்சோ இன்டீரியரா போயிட்டே இருக்கு சுத்தி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அபார்ட்மண்ட்ஸே தா வந்துட்டு நெறைய க பூட்டி வச்சிருந்தாங்க அப்டின் சொல்லலாம் நம்ம வந்துட்டு ஒரு அவுங்க வந்து ஒரு அ ஒரு அ முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்டின் வச்சுக்கோங்களே வாங்கனதுக்கு அப்றமு ஒரு அஞ்சு வர்ஷம் அந்த வீட்ட வச்சிருந்தாங்க அப்டின் சொல்ட்டு சொல்லாம் அதுக்கப் பறோ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்து கழுச்சியும் வந்துட்டு பெருசா வந்துட்டு ரொம்பவா அ ஒண்ணு வீடோட வெல வந்ட்டு ஏற்ல ஏனா அது ஒரு அபாட்மண்ட் அது ஒரு தனி எடம் இல்ல அப்டின் சொல்லா இதே ஒரு தனி நெலமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப அதிகமா ஏறி இருக்குமோ ஒரு முப்பது லட்சருபான்றது ஒரு நாப்பத்தஞ்சு லட்சத்து கூட ஏறி இருக்கு அப்டின் நெனைக்கிறே இதே ஒரு அப் அபாட்மண்ட்டா இருந்ததுனால வந்துட்டு என்ன ஆச்சுனா ஒரு அ ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அந்த மாரிதா வந்துட்டு ஏறி இருந்துச்சு அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறோனா ஒரு நாலஞ்சுல ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாவா அது ஆயிடு நம்ம வந்துட்டு அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷ ன் அது இதுன்னு சொல்லிட்டு அ வந்துட்டு எல்லா வந்துட்டு ரண்ட் ஆஃப் பண்ணும் போது ஒரு முப்பத் தி மூணு அந்த மாதிரி ஆயிடு அப்டி இருக்கும் போதுட்டு நம்ம இப்போ ஒரு ஒருத்தருக்கு விக்கிரோன் வச்சுக்கோங்களே அ இல்லனா அது வந்துட்டு ஒரு லோன் போட்ருந்தோனா அது இன்ட்ரஸ்ட் அது இதுன்னு சொல்ட்டு அது ஒரு ரெண்டு மூணு லச்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவா கட்டிருப்போ அப்டி இருக்கும் போது பாத்தீங்கன்னா கடசீல வந்துட்டு அந்த வீடு வந்து ஒரு முப்பத்தஞ்சு லச்ச ரூபாய்க்கு தா போகுது அப்டினா உங்களுக்கு வந்துட்டு லாஸ் தான ஆகும் எல்லாமே வந்து காம்பன்சேட் ஆயிடுது நம்ம செலவு பண்ணதுக்கும் நா அந்த அத வந்து விக்கம் போது வந்துட்டு அந்த ஒரு பிரைஸ்கும் வந்துட்டு காம்பன்சேட் ஆயிடு அதுனால வந்து ட்டு ஒரு நல்ல ஒரு மார்ஜின் வச்சுதா வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு வீடோ அ வீடோ எடமோ வாங்குணோனா ஒரு டபுல்லா வந்துட்டு அது விக்கிம் வித்தாதா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அதுல இருந்து நமக்கு ஒரு காசு வருமே தவிர ஒரு ப்ராஃபிட்டு அப்டின் சொல்லா இல்லன்னா கண்டிப்பா அது லாஸா தா இருக்கும் இதே வந்துட்டு ஒரு அக்கோண்ட்ஸ் படுச்சவுங்களுக்குனா நல்லா புரியும் எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த விஷயத்துல நாலேஜ் இல்லனாலு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்ததுனால நானு சொல்றே தோழி இந்த மாதிரி இருக்கு அப்டின்னு
கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பயனுள்ளதா இருந்தது தோழி இப்ப வந்து நம்ம ஒரு எடம் வந்து வாங்குறோ அந்த எடத்துல வந்து ஒரு வீடு ஏற்கனவே இருக் கு அப்டிங்கம்போது அந்த வீட்டோட வந்து அந்த இடம் வாங்குறது நல்லதா ரெண்டுமே அ வீடும் நெலமும் வந்து வாங்குறது நல்லதா இல்ல வந்து நம்ப ஏனா சொல்ல முடியாது அந்த வீடு கட்டி ஒரு பல வருஷங்கள் வந்து இருக்கலாம் அந்த மாரி இருக்கம் போது இல்ல நம்ம நெலம் வந் டு வாங்கி நம்ம அதுல வீடு கட்டிக்லாமா பொறுமையா நம்ம காசேத்தி வச்சு வீடு கட்டிக்றது நல்லதுன் நெனக்றீங்களா இல்ல எத்தன வருஷம் ஆனாலும் சரி ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருந்தாலு கட்டி அத வந்து வாங்கி நம்ம அது நல்லா இருக்குற வரைக்கு வாழ்ந்துட்டு அப்றோ நம்ம திருப்பி கட்டிக்லா அப்டின் நெனக்கிறீங்ளா தோழி
கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு ஒரு தனிப்பட்ட நபர் ஓட விருப்பத்த பொறுத் து இருக்கு அப்டின் நெனைக் இப்ப ஒரு வீடு கட்டி விக்கிறாங்க ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு நம்ம கைல இருக்கிற காசு அளவுக்கே நம்ம வந்துட்டு வாங்கிட்லா அப்டின் நெனச்சோன்னா அதுவு வந்துட்டு அவுங்க கட்ன வீடு வந்துட்டு ஒரு லட்சணமா இருக்கு நமக்கு புடுச்சுருக்கு அப்டின்னா வந்துட்டு நம்ம வீட வந்துட்டு அப்டியே வாங்கிட்லா அப்டின் தா நெனக்கிறே இதே வந்துட்டு நமக்கு வந்த அந்த வீடோட எப்டி கட்டியிருக்காங்க அந்த ஒரு அ அந்த வாஸ்து அது இதுன் சொல்வாங்க இல்லயா அந்த ஒரு இதுல வந்துட்டு கரெக்டா இல்ல அப்டின் நெனச்சோன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு எடமா வாங்கி நம்மளா வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு ப்ளன் போட்டு இப்டிதா கட்டணு அப்டின்ற மாதிரி நம்ம வந்து ஆ நமக்கு பிடிச்ச மாரி கட்டிக்லா அப்டின் நெனக்கிறே ஏனா ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு போட்டிக்கோன் சொல்லுவாங்கல்யா அந்த மாரி எடம் விட்டு பின்னாடி வீடு கட் றது பிளஸ் மா மாடி வந்துட்டு விட்டு கட்றது அங்க ஒரு ரூம் போட்டுக்கது அந்த மாரி டிஃப்ரெண்டா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாரி யோசிப்பாங்க அப்டின் சொல்லலாம் அப்டி இருக்கும் போது வந்துட்டு நம்ம அது இல்லாம வந்துட்டு மெயினா ஒரு ஒருத்தர் வந்து அந்த எவ்ளோக்கு விக்கிறாங்க எவ்ளோ எவ்ளோக்கு நம்ம வாங்க போறோ அப்டின்றது நம்ம கைல எவ்ளோ காசு இருக்கு நம்ம எவ்ளோ ஆம் நம்ம சேத்து வச்சுருக்கோ அத பேஸ் பண்ணியு வந்துட்டு நம்ம எடமோ வீடு வந்து வாங்கறதுக்கு நெறய வாய்ப்பு இருக்கு ஒரு ஒருத்தர் வந்து தனி வீடா வாங்கலா அப்டின்ற மாரி ஒரு இஷ்டம் இருக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்துட்டு அபார்ட்மெண்ட் மாரி வாங்கலா அப்டின்ற மாரி இருக்கும் ஏனா வந்துட்டு ஒரு ஒருத்த
சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி
ஆ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி விருப்பம் இருக்கும் இல்யா அந்த மாதிரி வந்துட்டு அப்டின் சொல்லலாம் ஆ ஒ ம் ஒரு ஒருத்தர் எப்டின்னா இப்ப ஒரு ரெண்ட்க்கு நம்ம போலா அப்டின்னு ஆ இருந் இருக்றாங்க அப்டின்னா அது இப்ப ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய நகரம்ல இருக்காங்கன்னா ஒரு ரெண்டுக்கு வீட்டுக்கு போனாவே அதுவே ஒரு் முப் அ இப்பெல்லா இருபத்தஞ்சாயிர் ரூவா முப் முப்பதாயிர் ரூவா கூட கேக்குறாங்க அப்டின் சொல்றாங்க அப்டி இருக்கும் போது வந்துட்டு நீங்க அந்த காசு குடுக்குறதுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் மாரி நீங்களே வந்துட்டு ஒரு வீடா வந்து ஒரு ஆமா ஒரு அம்பது லட்சோ அந்த மாதிரி ஆகுது அப்டின்னா ஒரு வீட வாங்கிட்டோன்னா ஒரு இ எம் ஐ போட்டா வந்துட்டு ஒரு முப்பதுல ஒ முப்பதாயிர் ரூபா தா ஒரு மாசத்துக்கு கட்டுவோ அப்டின்ற மாரி ஆயிடு அதனால வந்துட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாரி யோசிக்றாங்க அப்டின் சொல்ல நம்மோ க ஒன்னு ஒரு ம் ஈ எம் அ ரெண்டா குடுக்கறதுக்கு நம்ம ஒரு இ எம் ஐயா கட்டிக்ட்டோன்னா நமக்கு சொந்த வீடா ஆயிடு நம்ம இல்ல இந்த மாரிதா ஆயிடு அப்டின்தா யோசிக் இருக்காங்க அந்த மாறி ஒரு ஒருத்தர விருப்பத்த பொறுத்து இருக்கும் அது இல்லாம எவ்ளோ நம்ம சேவிங்ஸ் பண்றோ எவ்ளோ கையில நம்ம கட்ட ரொக்கமா இருக்கு அப்படின்றத எல்லாம் பேஸ் பண்ணி தா அப்டின் நெனைக்கிறே தோழி அப்றோ நானு ஒன்னு கேட்கணுன் நெனைச்சே தோழி இப்ப வந்துட்டு இப்போ கோல்ட பத்தி நம்ம இருந்தோ இல்லயா அது வந்துட்டு எப்டி உங்ளோட விருப்பம் எப்டி கோல்ட் வந்துட்டு சேத்து வச்சா நமக்கு வந்துட்டு பியூச்சர்ல வந்துட்டு நம்மள்க்கு அது யூஸ் ஆகு அப்படின் நெனைக்கிறீங்களா இல்ல வந்துட்டு ஆம் இல்ல அத கோல்ட விட வேற ஏதாதுல வந்துட்டு இன்வெஸ் பண்ணா கரெக்டா இருக்குன் நெனைக் கிறீங்ளா உங்களோட ஒப்பீனியன் என்ன தெரிஞ்சுக்கணுனு எனக்கு ஆவலா இருக்கு தம்பி சொல்லுங்க
கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம சம்பாதிக்கிற பணத்த எல்லாத்தையுமே வந் து நம்ப தங்கத்துல வந்து முதலீடு பண்ண முடியாது எப்பவுமே வந்துட்டு அ நமக்கு வந்து தேவைக்கு அதிகமா ஒரு வருமானம் வந்து வருது கமிட்மெண்ட் இல்ல அப்டிங்க பச்சத்துல வந்து கமிட்மெண்ட் இல்லங்கம் போது அது ஒரு பெரிய இதுன்னே சொல்லலா அந்த மாரி சமயத்துல வந்து நம்ம சேத்து வைக்கிறது தா கணக்கு அப்ப வந்து நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தா கையில வந்து நம்ம காசு வெச்சுக்க முடியும் இல்லைங்களா அதிக பச் சோ வந்துட்டு வெக்க முடியாது ஹ ஒரு ஒரு லட்சோ ரெண்டு லட்சோ வந்து கையில வெச் சுருந்தாலுமே அதுவே நமக்கு போதுமானதா இருக்கு நம்ப அவ்ளவையும் வந்து செலவு பண்ண மாட்டோ இல்லைங்களா அவசர செலவுக்காக வந்துட்டு அத எடுத்து நெட் கேஸா கைல வெச்சுட்டு ஆ மிச்சம் வந்து நீங்க இந்த கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்லா கோல்டுல வந்து ஒரு காயின் வாங்கி வெக்கிறதாகட்டும் இல்ல வந்து நகையா வாங்கி வெக்கிறதாகட்டும் நீங்க பெரும்பாலும் உங்ககிட்ட நக வாங்கிற அளவுக்கு இருக்கு அப்டின்னா நீங்க நகையா வாங்கி வெச்சிக்கலா நகையா வாங்கி வெச்சீங்கன்னா அந்தப் பொருள வந்து நம்ம யூஸ் பண்ணுவோ ஒரு திருமணத்துக்கு போறதோ இல்ல வேற ஏதாவது நம்போ விசேஷங்களுக்கு போறதோ நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷோ வெக்கிறதோ அத வந்து நம்ம வந்து பயன்படுத்துருவோ இப்ப வந்து ஒரு பத்து ரூபாய்கு ஒரு நக வாங் அப்டின்னா இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு கழிஞ்சி அதோட வெலை வந்து கண்டிப்பா ஏறி இருக்கு ஏறி இருக்கம் போது நீங்க வந்து வித்தீங்க அப்டின்னா அந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு அசட்டு தா ஏனா வந்துட்டு உங்களுக் இப்ப சொல்ல முடியாது சூழ்நெலை எப்டி இருக்கும் போதும் வந்துட்டு உங்களுக்கு கை குடுக்கும் இல்லைங்களா அதனால வந்துட்டு அது ஒரு நல்ல ஆப்ஷ ஷன்னே சொல்லலா அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏ இந்த மாதிரி நகைகள் வெச்சிருக்கனால உங்களுக்கு சரி எமர்ஜென்சிங்கற அப்போ நம்ம வந்து வெச்சி நம்ம ஏதோ ஒரு ஏற்பாடு வந்து பண்ணிக்களாம் இல்லைங்களா தோழி அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சேவிங்ஸுமே கொஞ்சம் பண்ணி வெச்சுக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லா வந்துட்டு நெறைய இன்சூ ரன்ஸ் வந்து இப்ப ஆன்லைன்லயும் ஆகட்டும் ஆஃப்லைன்லயும் ஆகட்டும் நெறைய வந்து இருக்கு மக்களுக்கும் இப்ப கொஞ்ச கொஞ்சம் வந்து விழிப்புணர்வுல்லா இருக்கு முன்ன மாரி வந்து விழிப்புணர்வுல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் அந்த மாரிதா அவங்களுக்குதா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு இருக் கனால இப்ப சும்மா நம்ம போன்லயே வந்து எல்லா செய்திகளு வருது நம்ம ஒரு கூகுள்ள போட்டு பாத்தாலோ ஒரு யூடியூப்ல போட்டு பாத்தாலோ நமக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறதோ ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறதோ அதுல வந்து என்ன ஒரு இது அப்டிங்கிறத வந்து நமக்கு தெரியு அந்த மாரி நம்ம பண்ணி வைக்லா ஹ அந்த மாரி சில இதுல வந்து பாத் தீங்கன்னா ஒரு ஐஸடி கம்பெனியா அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா பல்கா அவங்களே போட்டு குடுத்துருவாங்க இது ஒரு ஸ்கில்லு ஒருத்தரா இருக்காங்க அப்டிங்கம்போது நாங்க இதுலயே வந்து பல்கா போட்டு குடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தனியா இருக்கறத இருந்தாலு எடுத்துக்கலா சோ இந்த மாரி இன்னு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒரு எமர்ஜென்சியோ இல்ல எப்டிங்கும் போது அவங்க வந்து இந்த மாரி இன்சூரன்ஸ் வச்சு அவங்க டீல் பண்ணிக்கலாம் இல்லலைங்களா
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க ஆமா நெறைய இந்த மாரி அ ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஒரு சேவ் பண்றதுக் கு இப்ப ஒரு ஆபிஸ்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரொபஷ்னலா இருக்காங்க ஒரு ஐ டி கம்பெனில வேல செய்றாங்கன்னா அவங்களுக்குன்னே தனியா அந்த பி பி எஃப்னு சொல்றாங்க இல்லயா அதுல வந்துட்டு அந்த ஒரு சேவிங்ஸ் பண்ணி இப்போ ஒரு ஒரே கம்பெனில தா இருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருவது வர்ஷமா ஒரே கம்பெனில இருக்கோனா அதுலயே அவங்க சேமிப்பு பண்ணி வெச்சு நமக்கு வந்துட்டு நம்மோ அந்த வேலையில இருந்து வெளியே வரும்போது வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு அத் தொகை வரும் அப்டின் சொல்ட்டு சொல்லலாம் இதே வந்துட்டு நம்ம ஒரு கம்பனி டு கம்பனி மாறிக்கிட்டு இருக்கோ அப்டின்னா வந்துட்டு ஒரு கம்பனில இருந்து அத ஷிப்ட் பண்ணி நமக்கு அந்த பி பி எஃப் வ வந்துட்டு பி எஃப் அக்கவுண்ட்ல நமக்கு டிரான்ஸ்வர் பண்ணி குடுத்துருவாங்க அப்டியு சில அ சில நேரம் பண்ணுவாங்க இதே வந்துட்டு நீங்க ஒரு கம்பனில இருந்து இன்னொரு கம்பனிக்கு போறீங்க அப்டின்னா வந்துட்டு அந்த கம்பனில இதுவரைக்கு சேமிப்பு பண்ண இந்த பி எஃப் அமௌண்ட்ன்னு சொல்வாங்க அந்த பி எஃப் அமௌண்ட வந்துட்டு நம்ம வித்ட்ராவு பண்ணிக்கலா அத வந்துட்டு வித்ரா பண்ணிட்டு அந்த அமௌண்ட நம்ம வந்துட்டு வேற எதுக்கா யூஸ் பண்ணிக்கலா இல்லன்னா வந்துட்டு அத நம்ம சேவிங்ஸாவு தனியா வச்சுக்கலா அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பனியு வந்துட்டு டிபெண்ட் பண்ணி மாறும் அப்டின் சொல்ட்டு சொல்வாங்க அந்த மாறி ஒரு ஒரு கம்பனிக்கு நீங்க போகும்போது அந்த பி எஃப் அமௌண்ட்ன்றது நமக்கு ஒரு ஃபியூச்சர்க்கு வந்துட்டு அ யூஸ் ஆகும் ரொம்பவே யூஸ் ஆகும் அப்டின்னு சொல்லா இப்ப எனக்கு ஒரு ஒரு ஐ டி கம்பனில நா வேல செய்யறன்னா அப்ப அந்த பி எஃப் அமௌண்ட் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நா ஒரே கம்பனில இருக்கன்னா அந்த அமௌண்ட் ஹேட் ஆகிட்டே வரும் அவ நா ஒரு பதினஞ்சு இன்னும் ஒரு பத்து வருஷம் எனக்கு வேல செய்றதுக்கு அந்த ஒரு ஏஜ் இருக்கு அப்டின்னா அத முடியம் போது வந்துட்டு ஒரு நல்ல அமௌண்ட் வரும் அத வந்துட்டு நம்ம ஒரு ப ப பசங்களோட படிப்பு செலவுக்கோ இல்லன்னா வந்து ஒரு கல்யாண செலவுக்கோ அத நம்ம யூஸ் பண்ணிக்கலா நம்ம ஃபியூச்சர்க்கும் வந்துட்டு நம்ம வந்து சேமிச்சு வச்சு நம்ம அத வந்துட்டு பயன்படுத்திக்கலா அப்டின் நெனைக்கிறே தோழி
ம் கண்டிப்பா ஆமாங்க தோழி நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே பயனுள்ள விஷயமா இருந்தது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பா இணையலா தோழி
கண்டிப்பா ரொம்ப நன்றி